ஹலோ
ஹலோ
ஹலோ அண்ணா கேக்குதுங்களா
கேக்குதுப்பா எப்டி இருக்கீங்க
நான் நல்லா இருக்கேங்களா நீங்க எப்டி இருக்கீங்க
நாங்க நல்லா இருக்கோம் பிள்ளைகள்லா எப்டி இருக்கு வீட்டுக்கார எப்டி இருக்காரு
எல்லாருமே நல்லா இருக்காங்க அண்ணி அங்க எப்டி இருக்காங்க நல்லா இருக்காங்கள பாப்பா எப்டி இருக்கா
எல்லா நல்லாருக்காங்க இன்னைக்குதான் தங்கச்சி எல்லாம் வந்திருந்தாங்க
ஓ அப்டியாங்கண்ணா ஓங்க உங்க சித்தி பொண்ணுங்க அந்த ரெண்டு இப்ப தங்கச்சிங்க இருக்காங்களா அவங்களா ஓ செரி அப்ப இன்னைக்கு ஒரே என்ஜாய்மெண்ட் தான் உங்களுக்கு
ஆமா ஆமா செமையா என்ஜாய்மென்ட் இ வந்தாங்க காலையிலயே வந்துட்டாங்க காலைல தோசை சுட்டு டு எல்லா செஞ்சு சாப்ட்டாச்சு மதியானம் அதே மாரி சிக்கன்ல்லா எடுத்துட்டு வந்துட்டு
ஓ அப்ப இன்னைக்கு அண்ணா வீட்ல ஒரே விருந்துதான்
ஆமா இ நைட்டும் சாப்பிட்டு தான் போறாங்க
ஓ இப்பதான் இப்ப கெளம்பிட்டாங்களா
ஆ கெளம்பிட்டாங்க கெளம்பிட்டாங்க அவங்க ம மச்சம எல்லாம் வந்து கூட்டிட்டு போயாச்சு
ஓ அவங்க அவங்க ஹஸ்பண்ட்ல வந்து கூட்டிட்டு போனாங்களா
ஆமா ஆமா
செரி அப்ப இன்னைக்கு கால இருந்து கூப்பிட்டுருந்தாலும் பேசிருக்க மாட்டேங்க போலா அவ்ளோ பிஸி போல இன்னைக்கு
கண்டிப்பா கண்டிப்பா சரியான சேட்ட எல்லாம் அப்றோ ஜூஸ் கிஸ் எல்லாம் பாப்பாவ இருக்கா தூங்கிட்டு இருக்கா அவ விளாண்டுப்ப எல்ல டயர்ட் ஆயி படுத்துட்டாங்க
ஓ வெளாண்டுலாம் டயர்டாயி படுத்துட்டாங்களா அப்பா காலேந்து ஒரே ஆட்ட மாப்பா உங்க மேடம்
ஆமா சரியான ஆட்டோ
ம் பாப்ப இப்ப நல்லா நடக்கறலண்ணா
ஓ பரவாயில்ல பரவாயில்ல கால் கொஞ்சம் பரவாயில்ல
அப்டிங்களா செரி நா ஹாஸ்பிட்டல் எதோ போனீங்களா பாப்பா இதுக்கு
இன்னு கொஞ்சம் கூட்டிட்டு போணும் போனா அவுங்க மாவு கட்டு இந்த மாரி போட சொல்லிட்டு இருக்காங்களாமமாம்
அப்டிங்ளா
ம்
செரி அத ஒன்னும் பரவாயில்லணா பாத்துக்கலாம் இப்ப சின்ன வயசுலயே பாத்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அது வ பெருச தெரியாது பெருசானா தா புள்ளைங்களுக்கு அது பெரிய பிரச்சனையா இருக்கும்
கண்டிப்பா அ நம்ம முடிஞ்ச அளவு பாக்கலாம் அவுங்க வீட்டுக்காரரு தா பாக்கணும் ஓகே ம்
செரிங்க என்ன சொன்னாங்க அவங்க வீட்டுக்காரரு என்ன சொல்றாரு
பாப்போம் கூட்டிட்டு போவோம் அப்டிங்கறாரு நம்மளும் சொல்லியாச்சு கூட்டிட்டு ஃபஸ்ட்டு பேருக்குனே பாருங்க
அப்டி செல்லி அவுங்க கேக்க மாட்டேங்கிறாங்களா
ஆமா அவங்க பெருச ஆச்சுன்னா பாப்பா இப்ப காலு கொஞ்சம் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் பெ பெருச ஆயிடுச்சுன்னா அப்றோம்மா செரி ஆகுமா செரி ஆகாதான்னு தெரியாது
ஆமா அது பெருசாயிடுச்சு இல்லன்னா நம்ம பாப்பா அந்த பாப்பாக்கு எல்லா வயசு ஒன்னு தாங்ளா அப்ப நம்ம இப்ப வெவரம் தெரியாதுங்கட்டு புள்ளக்கு தெரியாது வெவரம் தெரிஞ்சா ஏ அவுங்க அப்டி இருக்காங்க நம்ம ஏ இப்டி இருக்கோன்னு புள்ளைங்களுக்கு தோண ஆரம்பிக்கும்
கண்டிப்பா அது கேக்குறக்கு முன்ன நம்மளே செரி பண்ணிட்டா கூட தெரியாது
கண்டிப்பாங்கண்ணா உண்மதா ஆனா அத நம்ம பேசி பிரயோஜனம் இல்லங்களா நம்ம அவுங்க வீட்ல எல்லா ஒத்துக்கணும்ல்ங்க
ம் ம் இல்ல நம்ம நம் இல்லன்னா நம்ம கூட்டிட்டு போய்லான்னு முடிவுல இருக்கன்
ஓ நீங்க அவுங்க பாக்கலனா நீங்க பாக்லானு ஐடியால இருக்கீங்ளா
ஆமா
அதுக்குமே அவுங்க வீட்ல அவுங்க மாமனார் மாமியார்லா ஒத்துக்கணுமுலங்க
அதுக் க்குன்னு புள்ளை வாழ்க்கை பாக்கணுலங்க புள்ள அப்றோ லாஸ்ட்ல இதாயி அவரு ஏ இப்டி பண்ணிட்டு அப்டி இப்டி பண்ணிட்டேனு கேக் கூடாதுல்ல
நீங்க சொல்றது செரிதாங்ணா ச நம்ம பாப்பா என்ன பண்றாளுங்க
நம்மா பாப்பா விளாண்டுரதா அதா தூங்கிச்சு பால் குடிச்சு தூங்கிச்சு
சேட்டையா நம்ம பாப்பா
ஐயோ இன்னிக்கு ஒரு ஐசை வாங்கிட்டு சேட்ட சரியான சேட்டா அந்த ஐசு வேணு இந்த ஐசு வேணு அது வேணு இது வேணுன்னு வந்த புள்ளைகிட்ட பால குடுக்க மாட்டேன்றா என்னோட பாலு என்னோட பாலு எது வே ணும் எனக்கு வேணு
அப்டிங்கிறாளா இப்பவே யார்ட்டியு எதும் குடுக்க மாட்டேங்கிறாளா
ஆமா ஆமா அது சு ஒருத்தோ பொம்மைய எடுத்து அந்த புள்ளய வெளையாண்டா கூட என்னோடது நீ எது குடுத்தடுங்கறா நம்மள
ஆ அது அவ மட்டு இருந்து பழகிட்டால்ல புதுசா நம்ம ஆளுங்கல்லா வரவும்
கண்டிப்பா அது அடிக்கடி பழகிருந்தாங்கன்னா தெரியாது
பெரியண்ணா பொண்ணு வந்தா எல்லாத்தயு குடுப்பாளாண்ணா
அ அப்டி அந்த புள்ளையு குடுக்குறது இதுதா இந்த புள்ள பாத்தா அந்த புள்ள தரதுக்கு இதா இருக் அவுங்க வீட்ல
ஓ
அதே மாரி இவளு பண்ண ஆரம்பிக்றா இப்போ
அது கொழந்தைங்க இப்ப நம்ம என்ன பண்றோமோ அத பாத்துட்டு தாங்கணா பண்ணுதாங்க
ம் அதுதா இப்ப குடுத்து வெளாடுனு சொன்னா அது கோவந்தா வருது பிள்ளைகளுக்கு மொதமாரி இருக்குந்த நம்ம வளந்த மாரிலா இல்ல இவுங்க
எங்கிங்க நம்ம வளந்த மாரிலா எந்த புள்ளைங்களு இப்பெல்லா வந்துட்டு இப்ப ஏ புள்ளையெல்லா பாத்திங் வச்சுக்கோங்ளே இப்ப நா ஒரு வார்த்தய வந்துட்டு இப்ப நம்மன்னு இல்ல வெளிய எங்கயாது நம்ம ஏதாது சொல்லிட்டோம்னா திடீர்னு இன்னிக்கி காலைல வந்து பாத்திங்கன்னு வச்சுக்கோங்ளே என்ட்ட புள்ள வந்து சொல்றா அ நானு சமையல் கட்ல டீ வச்சுட்ருக்குற திடீர்னு வந்து மா நீ என்னஅடிக்காதமா இனிமேலு நீ என்ன சப்பு சப்புன்னு அடிக்கிறமா எனக்கு வலிக்கும்ல நீ அடி நீ அடிக்கது எனக்கு ரொம்ப வலிக்குது மா நீ அடிக்க நா அடிக்கவே இல்ல அவள
அதுதா அதுதா இது எங்கயோ கத்துட் வந்து நம்ள சொல்றத்தா யார்ட்டியோ அததா யார்ட்டியோ பாத்துட்டு வன்ட்டு யார்ட்டியோ இது பண்ணிட்டு வந்து நம்மள்ட்ட சொல்றதுதா
எ தம்பி பொண்டாட்டி சொன்னாளுங்ளாமா எ தம்பிட்ட மா மா என்ன இப்டி அடிக்காத மாமா எனக்கு சப்பு சப்பு நீ அடிக்கிற நீ அடிக்கிறது எனக்கு வலி க்குதுன்னு சொல்ட்டு நேத்து எ தம்பி பொண்டாட்டி சொல்லியிருக்குறா
பாத்திங்களா இது எப்டி க நேத்து பாத்தது இன்னைக்கு ஞாபகோ வச்சி சொல்லிருக்
ஆமா அத நியாபகோ வ ச்சி வந்து இன்னைக்கு சொல்றான்ன்னா பாத்துக்கோங்ளே புள்ளைங்க இப்ப இந்த காலத்துல எப்டி இருக்குறாங்கன்னு
அதுதா அதுதா நம்ம எல்லா இருந்த மாதிரி இருக்க மாட்டாங்க நம்மளா வேஸ்ட்டு எப்ப இருக்குறது எல்லா என்ன வாய் அடிக்குதுங்க ம்
இப்பல்லா போன குடுத்து புள்ளைக ரொம்ப எல்லாருமே கே நீங்க பாப்பாக்கு போன் குடுத்து பழகியிருக்கீங்ளா
அய்யோ இல்ல சாப்புட்றப்ப கொஞ்சோ குடுப்பே அது இப்போ பழகுனா அது அவுங்க அம்மா அடிச்சு புடுவா
புள்ளைங்ளுக்கு போன்ல்லா குடுத்தோம்னா ரொம்ப கஷ்டோங்னா இந்த காலத்துக்குல்லா
கண்டிப்பா நா எ போனதா அவளுக் வேணு இல்லன்ன வேற யாரு போனு வாங்க மாட்ட நா வேலைய விட்டு வந்தா போன் வேணும்பா அ போன் சார்ஜ் இல்லன்னு சொன்னா மாரி அலுவா அம்மா வந்து ரெண்டு மெரட்டு மெரட்னா ஓடிடுவ மருவி அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பாந்தா அழையு கொஞ்சநேரத்துக்கு செ
இல்லிங்ண்ணா அப்ப போன குடு போன குடுத்து நம்ம பழகுணோன்னு வச்சுக்கோங்க அது ரொம்ப இப் ப நைட் எல்லா பாத்திங்ன்னாஇப்ப நைட்டு இந்த தூக்கும்போது நம்ம கரைட் கரைட்டா தூக்கட்டு புல்ல அழுக்குற சொ ல்லிட்டு நம்ம போன குடுத்துற்றோமா அது என்ன ஆகுது புள்ளைங்க வந்துட்டு க அந்த நைட் தூ ஜாமத்துல போன் போட்டுகுடு போன் குடுன்னு அணத்த ஆரம்பிச்சுடுதுங்க கொழந்தைங்க
ஆ இவளு ரெண்டு மூணு தடவ இப்டிதா பண்ணா ஆனா என்ன காரணோ தெரில இப்பதா புரிது போன் நாள் ஞாபகத்துலியே அப்டியே தூங்குதுக்குல்ல
அ அது கொழந்தை அது ரொம்ப இப்ப நீங்க நோட் பண்ணி பாத்நிங்கன்னு வச்சுக்கோங்ளே அ அவுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா அந்த வெளாடிட்டு இருக்கு போது நம்ம படக்கன்னு புடுங்குனோம்ன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு எங்க இருந்துதா அந்த கோவ வரும்னே தெரியாது
அதுதா அதுதா நம்மளுக்கு பாத்தா மனசு கேக்க மாட்டேங்குது நம்ம குடுத்துர்றோ
அதாவது நம்ம மனசு கேக்க மாட்டேங்குதுன்னு சொல்ட்டு நம்ம குடுத்துறோ ஆனா அது நம் வந்து கொழந்தைகளோட பின்விளைவைகள நம்ம யாருமே அத யோசிக்க மாட்டேங்குறோன்னா அதுதா நம்ம பண்ற பெரிய தப்பு
அப்ப
அதாவது இப்ப நம்ம புள்ளைக அளுதா நம்மனசு கேக்க மாட்டேங்குது அதனால நம்ம போனை குடுத்துர்றோ ஆனா அ து வந்து கொழந்தைங்களுக்கு வந்து நம்ம நம்ம வந்துட்டு நம்ம நம்மதா தப்பு பண்றோ அந்த எடத்துல
கண்டிப்பா கண்டிப்பா
அது நமக்கு நமக்கே தெரியாம நமக்கே இதுவாகாம நம்ம அது நம்ம தப்பு பண்றோ
ம் ம் சரி சாப்டாச்சுங்களா
இல்லைங்களா இனிமேல்தா சாப்பணு நீங்க எல்லா சாப்ட்டீங்களா
ஓ நாங்களா சாப்ட்டாச்சு என்ன டிஃபன்னு நைட்டுக்கு
நைட்டுக்கு என்னன்னுர்ல என்ன இல்ல இன்னைக்கு எல்லா வந்திருந்தாங்க ஆ இங்க நம்ம வீட்லயே வந்துருந்தாங்க அவரோட தங்கச்சிங்க அக்கா வந்திருந்தாங்க அக் காக்கா பசங்களா வந்திருந்தாங்க
ச ஓ அப்ப அதுக்குள்ளே ஆள் வந்திருக்காங்க
ஆ ஆமாங்க அவங்க அக்கா அக்கா பசங்க வந்தாங்க வந்துட்டு அத்த குஸ்கா வேணு ஒயிட் குஸ்கா செஞ்சு எனக்கு சிக்கன் கிரேவி வச்சு குடுன்னு சொல்லிட்டு ஒரே அடோ
வார வார பறவைகள
ஆப்பற அதனால ஒயிட் குஸ்கா வச்சு சிக்கன் கிரேவி வச்சே அப்பற அவங்க எல்லா சாப்புட் போயிட்டாங்க புள்ளைங்களுக்கு அந்த தோச தா சுட்டு குடுத்தாச்சு அண்ண வந்திருந்தாங்க
ஓ
அண்ணா அண்ணிக்கு தோச சுட்டுக்குடுத்தாச்சு புள்ளைங்க வந்துட்டு ஆ எனக்கு நூடுல்ஸ் வேணுன்னு அப்புறம் அவங்க மாமா இப்பதா வாங்கிட்டு வந்து அப்பற அவங்க மாமாவே செஞ்சு குடுத் ட்டாரு எக் நூடுல்ஸ் வேணுனு புள்ளைங்க கேக்கவு அவங்க மாமா செஞ்சு குடுத்துட்டாங்க ஆ அவங்க செய்வாங்கனா
சேரி செ செ
ஆம் அதுல மாமா தா செய்யணும் மாமா நூடுல்ஸ் மாமா செஞ்சாதா நல்லாருக்கும்மா மா
ஓ
அதனால எனக்கு எங்க மாமாவே செய்யட்டு மாமா சூப்பரா செய்வாரு
டேஸ்ட்டு புடிச்சு போச்சுன்னா சாப்டுவாங்கல்ல அதுதா
அப்டி தா அப்பற சேரின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவு அவங்களுந்தா போனாங்க மூணு பேர் போனாங்க மாமா மருமக மருமகள் மூணு பேரும் போனாங்க வாங்கனாங்க வந்து செஞ்சு சாப்ட்டாங்க அப்பற நாளைக்கு அண்ணி வேலைக்கு போணுங்களா அதனால கெளம்பி போயிட்டாங்க நா பேது போன ஏ பப்புதா வந்துட்டு நானும் போ னே நானும் போவே
ஓ
அத்த வீட்டுக்கு போற அத்த வீட்டுக்கு போறேன்னு ஒரே அட அது இது இது வரைக்கு விட்டது இல்லைங்கனா இப்பதா விட்ருக்கே அதுதா அவங்க அப் அப்பா இருந்துட்டு நா போய் விடுற மாரி விட்டுட்டு தூக்கிட்டு வரேங்கப்பா அப்டின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போயிருக்காரு
சேரி சேரி சேரி சேரி சேரி வரலேனா வுட்டுட்டு வந்துருவாரு அப்போ
ஆ வரலேனா விட்டுட்டு வரக்கு இல்லைங்கன்னா ஏனா அவுங்க நாளைக்கி வேலைக்கு போறவுங்க திடீர்னு இவ நைட்டு கீட்டு அழுதானா ஒரே வம்புங்னா அதனால முடிஞ்ச அளவுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு விட்டுட்டு வரமாட்டாரு
ஆ இப்போ பரவால்லையா வேலைக்கு வேலைக்கு சேந்து இருந்தாருல பரவால்லைங்களா
ஆ இப்ப பரவால்லலைங்களா வேல கொஞ்சோ செட் ஆயிருச்சு இன்னைக்கி புதுசா வந்துட்டு நம்ம போறங்காட்டி கொஞ்சோ நம்மளுக்கு செட் செட் ஆகணுங்கனா சில விஷ்யோ செட் ஆகுங்க ஒரு அஞ்சாறு மாசோ ஆகு ஆயிருச்சுனா செட் ஆயிருங்க
சேர் சேர்
சேரிங்கனா அண்ணி எல்லா கேட்டதா சொல்லுங்க சேரிங்களா புள்ளைங்க வந்தா கண்டிப்பா சொல்லுங்க ரெண்டாவது அண்ணி வந்தோன்ன கூப்பிடுங்க ஆ சேரி சேரி வக்கிறேங்கன்னா ஆ சேரி